பல்ல
ஆ தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா தோழி சமைச்சு முடிச்சோ
சேரி சேரிங்க என்னா சாப்பாடு இன்னக்கி
இன்னக்கி வந்து புளி கொழம்பு முட்டக்கோஸ் பொறியலு தோழி
அப்டிங்களா
ஆ உங்க வீட்ல என்ன சமையல் என்ன பண்றீங்க
இல்ல இன்னக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் உண்டு
ஆ
அதனால காலேலயே வந்து எலுமிச்ச பழ சாதோ செஞ்சே
ஓ சேரி சேரி தோழி மதியானத்துக்கு அது நல்லா இருக்குங்களா
இருக்குது ஆனா எனக்கு பிடிக்காது அது ஏன்னா ரொம்ப அப்டியே காஞ்சி போன மாரி ஆயி டு வெறச்சிட் போயிடு
ஆ
ஆனா ஏ பெரிய பையன்க்கு ரொம்ப புடிக்கு புளி லெமன் சாதோ
ஆ
அதனால செஞ்சிட்டு பன்னீர் அப்டியே சிக்ஸ்டி ஃபைவ் மாதி பண்ணி குடுத்தே
ஆ சேரி தோழி
அத எடுத்துட்டு போய்ட்டாங்க அதயே அதயே இருந்துச்சி அதயே நானு சாப்ட்டுட்டே
ஆ சேரி தோழி ஏ குரல் உங்களுக்கு தெளிவா கேக்குதா தோழி
ஆ கேக்குது உங்களுக்கு
உங்க கொரல் வந்து எனக்கு ரெண்டு மொற கேக்குற மாரி இருக்கு
இல்ல எனக்கு நல்லா தா கேக்குது
ஆ சேரிங்க தோழி
இப்ப உள்ள சண்டே வேல முடிஞ்சுதா
ஆ இப்பதான் தோழி முடிச்சுட்டு வந்தே அடுத்து போய் படிக்கணு
இன்னு
அ நீங்க தோழி கொள்ளைய உங்களோட தோட்டத்துக்குல்லா போனீங்களா
இன்னு போல கொஞ்ச வெயில் அதிகமா இருக்கு இன்னிக்கி
ஆ ஆ
அதனால இன்னிக்கு போகல
அ எங்க ஊரு பக்கொ வெயில் அவ்வளவா தெரியில தோழி இன்னைக்கு
ம் சரிங்க
ஆ ஏதோ கால்நிலை மாற்றம் போல புதுசா எதுவு காய் வகைகள் புதுசா எதுவு காய் வெதைகள் போட்டீங்களா
இல்லங்க இன்னிக்கு லைட்டா மழ பெய்ற மாரி இருந்ச்சு காலையில சேரி மழைபெய்யுன் பாத் தா ஆனா இங்க மழையே வர்ல வெயில் தா நல்லா அடிக்குது
ஹ
ஆமா இன்னு போல வெயில் எங்க எல்லா போட்டாலு எல்லாருமே செத்து போயிடும் செடி எல்லா
ஆமா
இந்த ஆதிப்பட்டட்டத்து போடுவாங்கல்ல பதினெட்டாம் தேதிக்குமா
ஆமா ஆமா தோழி
ஆ அதுக்குதா போலான்ட்டு இருக்கே
ஆ ஆ ஹ சேரி சேரி தோழி
ஓ
அ வயலுக்கலா போய் பாத்தீங்களா
இல்லங்க நா எங்கங்க அவ்ள தூரலா போறது பசங்கள அனுப்பி உட்டாலே வேல ஹா க்கா இருக்கு
ஆ ஆ
ம் வீட்ல ஒரு தையல் தச்சிட்ருக்கே
அப்டியா சேரி சேரி தோழி தெனமு வருமானோ வந்துரு
ஆமாங்க அந்த அந்த அளவுக்கு எங்கங்க முடியுது நம்ளாள அழுப்பா இருக்கு பசங்கள அனுப்பிட்டு வீட்டு வேல செஞ்சுட்டு
ஆ
அது முடிக்கவே கரெக்டா இருக்கு எப்பயாச்சு டைம் இருந்தா தப்பே
ஆ சேரி சேரி தோழி
அங்கயு ஜாக்கெட்டு மட்டுதா கத்துகிட்டே
ஆ ஒரு நாளைக்கு எத்தன ஜாக்கெட் தோழி தெக்க முடியு
முஞ்ச அளவு ஒக்காந்தோம்மா மூணு நாள் தச்சிட்லா ஆனா எங்க நம்ம ஒக்காறது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தா தெக் ஸ்லோவா தெக்க முடியுது
ஓ சேரி சேரி தோழி எனக்கு அத கத்துக்கணு தா ஆச நீங்க ஃப்ரீயா இருக்குறப்ப எனக்கு சொல்லிக் குடுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்களுக்கு சொல்லி தரே
ஆ சேரி சேரி தோ
என்ன தோழி ஆ சொல்லுங் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க அளவெடுத்து தெக்க தெரிமா இல்ல சும்மா ஒரு அளவு பிளவுஸ் மட்டு வச்எசுட்டு தப்பீங்ளா
அளவு ப்ளவுஸ் வச்சுதா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸு குடுத்துருவாங்க
ஆ
அத வச்சி எனக்கு அந்த டேப்பாலா அளவு எடுக்குறது நா லா இன்னு கத்துக்ல அது எனக்கு சரியா தெரியாது அளவு அளவு ப்ளவுஸ் வச்சுதா நாங்க கத்துக்கிட்டே அது மாரியே கத்துக்கிறது
ஆ சேரி சேரி தோழி ம் இந்த பண்டிக டைம்லலா நெறைய வருமே
அப்டியெல்லா வாங்க மாட்டே ரொம்ப பேர்ட்டெல்லா வாங்க மாட்டேங்க பக்கத்து பக்கத்துல உள்ளவங்க மட்டு தா வெப்பே எல்லார்ட்டயு வாங்கிட்டு நம்ம ஒரு ஆளா தைக்க முடியாது
ஆமா
பக்கத்துல உள்ளவங்க யாராது குடுத்தா தைப்ப நம்ளா போய் யார்ட்டயு வாங்குறது கெடயாது
ம் சேரி சேரி தோழி
இங்க ஒருத்த பக்கத்துலயா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அப்றோ இன்னொருதோங்க இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ரேட்டு மட்டு ரெகுலரா வந்துட்ருக்கோ
சேரி
அது போது நம்ளுக்கு ரொம்பலா எங்க தெக்கிறது நம்ம துணி தெக்கிறதே நமக்கு கரெக்டாருக்கு
ஆமா ஆமா தோழி
ம் எங்கயா ஜாக்கெட் நறுக்கியே அப்டியே கெடக்கு இன்னு தெக்காம
எனக்கு இங்க எந்த டெய்லரு யாருமே தெர்ல தோழி யார்ட்ட தெக்கிறதுனே தெர்ல இங்க
அப்டியா ஃபீரியா இருக்க டைம்ல கத்துக்ங்க நம்ளுக்கு நம்ப துணியாது நம்ப தச்சுக்லாம்ல அது காவ்து உபயோகமா இருக்குமுல
ஆமா நா வந்து கல்யாணாயி வந்த புதுசுல தச்ச ஜாக்கெட்டு அந்த பொடவயெல்லாருக்கு அதனால அ த அது கட்டிட்ருக்கே
ஆ இங்க வந்து இன்னு நா புதுசா ஒண்ணு கூட தைக்கவே இல்ல
ம் செரிங்க
ஆமாந்தோழி ஒங்க கொரல் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது
அப்டிங்களா எனக்கு ஒங்க கொரல் தெளிவாதாருக்கு
தெளிவாதாருக்கா நா மாடில தா உக்காந்துருக்கே ஆனா ஏ இப்டி இருக்குன் தெர்ல தோழி
அதா இந்த காத்து ரொம்ப அடிக்கிதில்ல அதுக்கு சரியா கேட்காமருக்கூ
ஆ அதா தோழி இங்க டவர் ப்ராப்ளம் தா இருக்கு போல அதிகமா
அதா டவருதா வுட்டு வுட்டு கேக்குது எனக்கானா உங்க கொரல் தெளிவாதாருக்கு
சேரி சேரி தோழி நா கொஞ்சோ மேல ஏறிதா உக்காந்துருக்க பாப்போ
செரிங்க செரிங்க சாப்பிட்டீங்ளா
ஆ இனிமேதா தோழி சாப்புணு மணி இன்னு ஆகலல்ல ஆ நீங்க சாப்ட்டிங்ளா
ஆமா சாப்ட்டங்க நா இப்பதா சாப்ட்ட
ஆ சேரி தோழி
காலைல சாப்புல்லயா அதா பசிச்சிது அதனால இப்பதா சாப்ட்ட அதா உங்கள்ட்ட பேசணு ம்
காலை உணவ தவிர்க்கிறது நல்லது இல்லன் சொல்வாங்களே தோழி
நேரமே இருக்க மாட்டுதுங்க காலைல பசங்கள அனுப்பிவுட்டு ஜாமா வெளக்கிட்டு துணி தொவச்சிட்டு நேரோ கரெக் டாருக்கு
ஆ
அதெல்லா சாப்ட நேரமே இல்ல
அப்டியா சேரி தோழி இல்ல ஒடலெடைய கொறக் ஆ
சொல்லுங்க
ஒடலடய கொறைக்கனுனு எது சாப்டாம இருக்காதீங்க தோழி
கண்டிப்பா அது அது ஒரு வந்து ஒரு முக்கியமான பங்காதா இருக்கு பிலிப்பு நம்பளுக்கு ஆமாங்க
செரி தோழி இரவு உணவ கூட தவிர்த்திடுங்க பகல் உணவ சாப்ட்டுருங்க
கண்டிப்பா கண்டிப்பா நா சாப்டுவங்க பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டு போதே நானு சாப்ட்ருவ இன்னிக்குதா மறந்துட்ட வேல கொஞ்சோ அதிகமா இருந்துச்சி
அதிகமா இருந்துச்சா சேரி சேரி தோழி
அது பூவா வேலைக்கி
என்ன தோழி
பூ பூ வாங்கிட்டு வந்தே கடைக்கு போன
ஆ ஆ செரி
அது பூ வாங்கிட்டு வந்த அ அது தயா அதுக்கு கட்டிக்கிட்டே இருக்குபோது வந்து அவ்ளோ நேரோ ஆயிடிச்சு அத முல்ல பூ வாங்கிட்டு வந்ததனா சின்ன சின்னதா வேற இருந்துச்சு
ஆமாமா பெரிய காம்பு உள்ளத கூட கட்டிட முடியு இது கஷ்டந்தா
ஆமா சின்ன சின்னதா இருஞ்ச்சா எடுக்க எடுக்க வந்துகிட்டேதா இருக்கு அதுவே ரொம்ப ஒரு மணிநேரோ ரெண்டு மணி நேரோ ஆயிடிச்சி பாருங்க அதுவே கட்டி முடிக்கவே
ம் ஆமா இடுப்ப வேற வலிக்கு இதுல
ஆமா நேத்தி வாங்கினது வேற வீணா போயிடுமா தெர்ல சிலப் பூலா வீணா போயிடுச்சு அதுலயே
ஐயோ அ அ
மேடம் கலந்தே குடுத்துபுட்டாங்க போல பாக்கல ஆ அப்ப அத கட்டி முடிக்கவே ஒரு மணி நேரோ ஆயிடுச்சி
அப்டியா சேரி சேரி தோழி எங்களுக்
தேவ இருக்கு அதுக்கு போவுனு
ஆமா அடுத்த மாசோ எது பெருசா தேவைகள் வராது இந்த மாசோ வந்துதா தீரு
ஆமா ரொம்ப அதிகமா இருக்கு
ஆ ஏனா அடுத்த மாசோ ஆடி மாசம் அதிகமா தேவை வைக்க முடியாதுன்னு எல்லா இந்த மாசத்துலேயே வைக்கதான பாப்பாங்க
ஆமா அப்பல்லா வெறு கோயில் திருவிழாவாதா இருக்கு
ஆ ஆமாந் தோழி
ஆ நேத்திதா ஒரு தேவைக்கு போயிட்டு வந்த
அ
நாளைக்கு ஒரு தேவ பாருங்க
அக் இது வரிசையா தேவைகளாதா இருக்கு மொய் வைக்கிறதுக்கே தனியா சம்பாதிக்கணு போலயே
ஆமாங்க என்ன பண்றது அதுவும் இப்ப ஏங்க நூறுபாய்க்கு மதிப்பில்லாம போய்டுச்சு
ஆமா நூறுவா எறனூருவா வச்சா இப்ப யாரு மதிக்கிறா
ஆமா எரனூறுவா ஐநூறுவா அப்டிதா வக்க வேண்டியதா இருக்கு எந்த தேவைக்கு போனாலு
ஆ சரி சரி தோழி அதுகில போனா யாரு மதிக்கவு மாட்றாங்க தோழி
ஆமாங்க ஆமா நூறுவால்லா இப்ப அப்டியே சில்ற காசு மாரி ஆய்ருச்சி
ஆ ஆமா தோழி
ம் சரிங்க அப்ப நைட்டென்ன சாப்பாடு
நைட்டுக்கு பன்னீர் பட்டுரு மசாலா செய்யலான்று இருக்க
ஆ இதப்
இ என்ன தோழி
ஆ ஆமா தோழி நா இது வரைக்கும் செஞ்சதுல்ல யூடியூப் பார்த்து செய்யலான்டு இருக்க ஏய கணவர் கேட்டாங்க
நா எய பசங்களுக்கு அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு வேள அதா செஞ்சு கொடுப்ப
ஆ சப்பாத்தி பன்னீர் பட்டரு மசாலுமா
ஆமா பன்னீர் வாகி வச்சிருக்கே ஒரு கிலோவா வாங்கி வச்சிருக்கே
சேரி சூப்பர் தோழி
அத தா இங்க கெடச்சது இங்க பால் வண்டி எல்லா வருமுல
ஆமா
அவங்கட்ட கிடைச்சது ஒரு கிலோ கொடுத்தா கொஞ்ச கம்மியாவும் கிடைக்குது நம்மளுக்கு வேல
அப்டியா இங்க வந்து வில அதிகமாருக்கு தோழி வாங்குனாலே ஒரு அதுல ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் போடுலா அவ்ளவுதா ஆனா வில அதிகமாருக்கு
இப்ப அங்க ஒரு நூறு கிராம் எவ்ளோ விக்குது உங்க ஊர்ல
ம் முன்னூத்தி நாற்பது ரூபாயோ பாத்த மாரி ஞாப இருக்கு சரியா தெரல தோழி
அதா ஒரு கிலோ வந்து இங்க வந்து முன்னூத்தி எண்பது ரூபாங்க
ஒரு கிலோவேவா
அ ஆமா
அப்ப நா சரியா வேலையே பாக்கல போல
அட மத்து க மத்த எட்டலல கிலோ அ நூறு கிராமே அம்பது ரூபா வாங்கிட்டு இருந்த இது வரைக்கும் நா
அ அதா அ
இப்ப வந்து இங்க இப்ப இந்த இது கணக்கு பண்ணுனா இப்ப மு ப் கிரா நூறு கிராம் முப் பத்தெட்டு ரூவ தான வருது
அ ஆமா தோழி
பரவாலில் அதா நூத்தி இருபது ரூபா கம்மியா இருக்கு
அ
சரி நா வாங்கி வச்சிட்ட அது வச்சத்துல இருந்து முந்தா நேத்தி வச்ச சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடு த்த
அ
இப்ப இன்னிக்கு அத அதாச்சா எலுமிச்சி பழ சாத செஞ்சு பன்னீர் சிக்ஸ்ஃடிபை மாறி பண்ணி குடுத்துருக்க
ம்ம் சேரி சேரி தோழி
ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ பன்னீரு தா எங்க வீட்டுல
ஆஹ அப்டியா ஹ வாய் தா கசக்குது பேசாம ரசம் வச்சு பேசாம சாப்டர்லா போல கசப்பாவே இருக்கு
நல்லா இருக்கு அது சாப்புட்டா நல்லா இருக்கு பசங்க நல்லாருக்கான்னு நம்ம சிஸ்டி ஃபைவ் சாப்படுற மாரியே இருக்கு அசைவ பத்தில்லா ச செஞ்சி சாப்டர்லா
ஆமா பன்னீர் எல்லா இப்ப அதிகமா சேர்த்துக்கறாங்க
ஆமா அது நிறையா புரோட்டீன்லா இரு புரோட்டீன்லா நெறையா இருக்கு
ஆமா
அதனால இது ஏ சாப்புலான நாகிதா அதா ரெண்டு நாளைக்கு அத செஞ்சு கொடுத்துலான்னு பாக்குறப்ப ஒரே ஒர் ஸ்நாக்ஸ் வாய்க்கூட சாப்புலா போல இருக்கு
ஆ ஆமா தோழி அது நானு பண்ணுவே சிக்ஸ்டி ஃபை மாரி போட்டு மயோனிஸ் வச்சுப்பே
ஆ ஆ
அ அது போட்டு ரெண்டு சேத்து சாப்டக்குள்ள சூப்பராருக்கு
ஏ அததா நல்லாருக்கு நானே கொஞ்சோ கால்லே பொறிச்சே
ஆ
எனக்கு எடுத்து வெக்கில செரி வேணானு உட்டுட்டே ம எனக்கே ஆசையாருந்துச்சு சேரினுட்டு மறுபடி இப்ப கலந்து போட்டு சாப்ட்டே பாருங்க
ஆ பரவால்லியே கொழந்தைங்கள்லா பள்ளிக்கு அனுப்புனதுக்கு அப்றமா
இப்ப நம்ப என்னத சாப்புறது தொட்டுக்க ஒன்னு இல்ல அதனால இப்ப ஓ சிஸ்ட்டி ஃபை போட்டு கொஞ்சோன்டு ஆனா ஈஸியா தா வேலையு டக்குன்னு முடிச்சுடுது
ஆ ஆமா தோழி சும்மா பெரட்டி வச்சுட்டம்னா பொறிச்சி எடுத்துர வேண்டிதான மத்தபடி அங்கே நிக் கினுங்குற என்னம்னா வேலைலா இல்ல
வ சீக்கிரோ பொரிஞ்சுடுது ஈஸியா முடிஞ்சிது வேல
ஆ ஆமா ஆமா தோழி
இன்னு பசங்களுக்கு ஸ்கூல் டயத்துல இந்த மாரி செஞ்சி குடுத்தோ நமக்கு டக்குன்னு வேல ஆயிடுது
ஹ ட ஆமா களப்புற வேலையோட சமைக்கிற வேலைதா அதிகமா இருக்கு
ஏ இப்ப அதுவே ஒரு மண் நேரோ ஆயிடுது யார் மணிக்கு சமைச்சோம்னா ஏழு மணி ஏழ்ற ஆயிடுது அவுங்குளுக் பேக் பண்ணி கட்டி அந்த டப்பாலா கழுவி எல்லா முடிக்க காட்டியு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ ஆய்டுது முழுசா
நா கல்லூரி படிக்கக்குள்ள கரெக்டா இருவது நிம்ஷோ நேரோ வச்சிப்ப தோழி அதுக்குள்ள நா சமச்சு முடிச்சிண்ணு
சமைச்சிகற்த்துக்கு ஓகே ஓகே அ
அ அப்படி அப்பதா செஞ்சுருவே
சேரி சேரிங்க
ஆ சேரி தோழி
ம் சரி மாவுலா அரைச்சாச்சா
ஆ மாவுலா அரைச்சாச்சு ஆனா கடைக்கி வந்து எங்கத்த பாக்கெட்டு போடுவாங்க
கட வச்சிருக்கிங்களா
ஆ ஆமா தோழி மல்லிக கட வச்சிருக்கோ
ஆ ஆ
அங்க பாக்கெட் போட்றதுக்காகவே வீட்டுக்கு சேத்து அரைச்சிருவாங்க
சேரி சேரிங்க
ஆ ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சி பாக்கெட்டு போட்ற மாரி மாவ் அரைப்பாங்க
செரிங்க
ஆ வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன குண்டான்ல எடுத்து வச்சிருவாங்க
எது இதாங்க
ஆமா மூணு நாளைக் ஒரு தரவ ரெண்டு ரெண்டு நாளைக்கும் ஒரு தரவயே கரெக்டா முடிஞ்சிரு கட மாவ்லா
அதா ஆமா இப்ப யாருங்க மாவு இப்ப யாருங்க மாவுலா அரச்சிட்ருக்கா ஒன்னு கடைல வாங்கிட்டு பேய்றாங்க இல்லனா இட்லி இ ஈஸியா கெடைக்குது
ஆமா இப்பல்லா வந்து பேட்டர்ன்னு சொல்லியே தனியா பாக்கெட்லே விக்கிறாங்க ஆன்லைன்லிமே கெடைச்சிருது அதெல்லா
சேரிங்க உங்கள்ட்ட பேஸ்னது நேரம் போனதே தெரில
ஆ ஆமா தோழி
உங்கள்ட்ட மதிய ஃப்ரீய ஃப்ரீயா இருக்கும்போது உங்குளுக்கு கால் பண்றே நீங்க எனக்கு கால் எனக்கு நீங்க பேசுங்க
ஆ சரி தொழி கண்டிப்பா பேசுறே ஆ வைங்க தொழி
ஆ சரிங்க